ஹலோ மேடம் ஆஹ கேக்குதுங்ளா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கிங்க நீங்க நல்லாறிக்கீங்ளா
நல்லாருக்கேன வீட்ல எல்லாமே நல்லாருக்காங்ளா
வீட்ல எல்லா நல்லாருக்காங்க மேடம்
ஆ செரிப்பா நம்ம இது ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணோமே
ஆமா
ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு
ஆமா
அது உங்ளுக்கு எப்டி இருக்கு
எனக்கு வந்து மெட்டீரியல் கொஞ்சோ அவ்ளோக்கு நல்லா இல்லதா அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சோ அ லைட்டு ஸ்டிச் ஆன மாதிரி இருக்கு போட்டோ அப்டி லைட்டு இழுத்தானே வந்த மாரிதா இருக்கு உங்களோடது எப்டி இருக்கு
ஹலோ
ம் சொல்லுங்க
அல் கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க சொல்லுங்க
எனக்குமே அந்த ஃப்ட்டிங்னஸ் எல்லா வந்து கரெக்டா இல்ல
ஆ
அப்பறோ ஒரு டைம் வந்து அப்டியே போட்ட உடனே வந்து ஆ ஒரு மாரி ஒரு ஃப்ட்டிங்கு இல்ல இல்ல அந்த நூல் எல்லா வந்து எந்திரிச்சிட்டே வருது அது இல்லாம சாயம் எல்லா போகுது
நா பாப்பாவுக்கு போட்டு பாக்ல
ஆ
அது வந்து அந்த லேஃப் ஃப்ராக்கோடைய லேயர் லேயர்ஸா வந்து நா தொட்டு பாக்கும் போது பிஞ்சிட்டு வந்ததுனால வந்து அத நா யூஸ் பண்ணல பாப்பாக்கு நா உங்க கிட்ட கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது வந்து ரிட்டர்ன் பண்ணலானு பாத்தா நீங்க அதுக்குள்ள பாப்பாக்கு போட்டிங் ங்ளா
ஆமா நா போட்டு பாத்தே ஆக்சுலா பாப்பாக்கு போட்டு பாத்தேன்னா அந்தப் அ இது ஆ ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டுதா நா அத போட் போடுவே எப்டி ஆனாலுமே செரி இது எப்டி இருக்குன்னு பாக்கலான்ட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணே
ஆ
ஆக்சுலா நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரடு ரேஞ்ச்ல வாங்னதுனால
ஹலோ ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க
மேம் கேக்குதா
ஆ கேக்கு கேக்கு சொல்லுங்க
ம் அதுதா பாப்பாக்கு அவ்ளோவா நல்லா இல்ல மேம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க வேணா ரிட்டன் பண்ணிருங்க
அதா நம்மள இந்த ஆன்லைன்லதானே ஆஃபர் அதா ரிட்டன் ஆப்ஷன்ஸு இருக்கு நம்மளுக்கு இன்னு ஃபோர் ஆர் ஃபை டேஸ் இருக் கு ரிட்டன் பண்றதுக்கு அப்ப நீ என் பாத்து உங்க கன்ஃபார்ம் பண்ட்டு ரெண்டு பேருமே அத ரிட்டன் பண்ணிர்லாங்கறனால தா நா உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்லான் ஃபோன் பண்லான் பாத்து நீங்களே பண்ணிட்டீங்க அதுல இன்னோரு ஒரு பிங்க் ஒரு ஃப்ராக் ஒரு சிக்ஸ் அவ சிக்ஸ் செவன்ட்டில ஒரு பிங்க் ஃப்ராக் போத்தோ இல்லிங்ளா
ஆமா
அது வேணா ஆர்டர் பண்லாமா
ஆ அது ஆர்டர் பண்ணுங்க அதுல நா வந்து இந்த ப்ளூ ஃப்ராக்க வந்து போட்டு பாத்து அது நல்லா இல்லப்பா
ஆ
சரிங்ளா நீங்க அத ரிட்டன் பண்ணிருங்க நீங்க அந்த சிக்ஸ் அந்த சிக்ஸ் ஹண்ரட் சம்திங் நம்ம பாத்தோ இல்லியா பிங்க் ஃபராக்
அ
அத நீங்க வாங்கி ஃபஸ்ட் அத போட்டு பாருங்க
ஆ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ உங்களுக்கு டவர் இருக்கா செக்
வர்ல வந்து நம்ம வேன பாத்தா எப்டி இருக்கு நல்லா இருக்கு இல்லியா
இல்ல நாங்க ஃபஸ்ட் இது ஒன்னு பாத்தர்ல ஏனா அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்ச சாட்டன் மெட் டீரியல் மாரி இருக்கிறதுனாலதா நம்ளுக்கு அந்த பிரச்சனன்னு நெனைக்கிறே ப்யோர் நம்ம பிங்க் ஃபோக் வந்து ப்யூர் காட்டன் அன்டு ஃபரில்லு அந்த எம்ப்ராய்டிங் எல்லாமே வந்து நெட்டர்ல பண்ணிரு கிடந்தால அது கொஞ்ச குவாலிட்டியா இருக்குன் நெனக்கிறே அது வேணுனா நம்ம ஒரு டைம் ஆர்டர் பண்ணி பாத்துர்லா ஆனா அ அதே வந் து ரெண்டு ஆன்லைன்ல பாக்கும்போது ரெண்டு ஆப்ல பாக்கும் போது டிஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச்ல வருது ஆ ரெவ்யூஸு நல்லா கொடுத்துருக்காங்க ஆ ஆனா பெஸ்ட் வந்து ஒரு இன்னோரு ஆப்ல வந்து பா த்தோன்னா மீஷோல வந்து ரிட்டன் ஆப்ஷன் இருக்கு
ஆமா
இதுல வந்து மிந்த்ரால வந்து ரிட்டன் ஆப்ஷன் இல்ல ஷ்ஷ்ஷ்
சேரி
அதனால எந்த இது சூஸ் பண்ணி வாங்கலான்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாரி ஒன்னா ஆர்ரு பண்ணிட்டு ஏன்னா பாப்பா இவங்களுடைய இன்டிப் பெண்டன்ஸ்டேக்கோ தா இத வேணுங்கிறாங்க ஸோ நம்ளுக்கு இன்னு ரொம்ப டைம் இருக்கு அவுங்க ஒன்னா பிங்க்கு இல்லாட்டி ப்ளூ கேக்றாங்க சோ நம் என்னா இன்னொரு டைம் ஒரு பிங்க்கு சூஸ் பண்ணிட்டு நம்ம நாளைக்கி நம்ம ஆபிஸ்க்கு வந்து ரெண்டு பேருமே அந்த வேற ஏதோ ப்ளூல ஏதாவது கெடைக்குதான்னு தேடி பார்க்லா
ஆமாப்பா ஃபஸ்ட் பிங்க்குக்கு முன்னாடி ஒரு ஆ இந்த டே வருதாம ப்ளூ டேன்னு செலிப்ரேட் பண்றாங்ளாமா
ம்
அதுக்காக ப்ளூ ட்ரெஸ் வேணுன்ட்டு பாப்பா ரொம்ப இது பண்ணிட்ருக்கா
ஓ சேர் சேரி நானு வந்து அவுங்க க்ளாஸ் டீச்சர் அப்டி சொல்லல இவங்க க்ளாஸ் டீச்சரு அ இண்டிபெண்டன்ஸ் டேக்கான இப் பிப்ரேஷனுக்காக பிங் கூப்டுவோ சொன்னாங்க சேர் நானு அப்டிதா உங்களுக்கு அவங்க கிளாஸ் சர்ஸ் சொல்லிருப்பாங்க நெனச்சே சேர் நம்ம எதுக்கு உங்க க்ளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட நாளைக்கி பேசி பாத்துட்டு அந்த பிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிறே நா பாப்பாக்கு போட்டறே அதுக்கப்றோ வேணா நம்ம நல்லா குவாலிட்டி இருந்தா ன உங்ளுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்லா ப்ளூ டே இந்த பாப்பாக்கு இருக்குன்னு நா நா க்ளாஸ் டீச்சர் கன்ஃபாம் பண்ணிட்டேனா நா வேணா ப்ளு க்கு வேணா நம்ம ஆர்டர் போட்டுக்லா பா வேற ஏதாவது காட்டன் ஃப்ராக்கோ இல்ல வந்து இந்த ரயான் மெட்டீரியல்ல இந்த மாதிரி நெட்டட் மெட்டீரியல்ல ஏதாவது இருந்தா கூட அது ஓய் இது போட்டா கூட அவங்க டெய்லி யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ணிக்லா செரிங்ளா ஹலோ ஹலோ ஹலோ
ஆ கே
ம் ம் கேக்குதுங்க
ஹலோ நம்ம ரெண்டு பேருமே சேந்து ஒரு சுடி ஆர்ட்ரு பண்ணோ இல்லையாப்பா
ஆமா
ஆ அது நல்லா வந்தத்தே
ஆனா எனக்கு இன்னு வந்துந்திச்சே உன் நேத்து வந்துச்சா
ஆ
நேத்து உங்ளுக்கு சுடி வந்ததா
ஆமா நம்மதானேப்பா ஆர்டர் பண்ணு ஒன்னு